நண்பா கேக்குதா நண்பா ஆ நல்லாஇருக்கறீங்ளா என்ன பண்றீங்க சொல்லுங்க கேப்போ
அதா பெசாம் பார்ட் டைமே நானு போலா‌ அப்டின்னு ஒரு பிளான போட்ருக்கே
ஆ பார்ட் டைம் நல்லதுதா நீங்க இங்க வந்துருவீங்ள இந்த ஊருக்கு வந்தக்கப் பறோ வாங்க வந்தக்கப்பறோ நம்ம ஸ்டேஷனரி நண்பர்ட்ட சொல்லி பண்ணுவோ என்ன பார்ட் டைம் வேலன்னு பாத்துட்டு அத வச்சு பண்ணுவோ அதுதா நல்லது என்னைய கேட்டா
ம் நீ கூட ஏதோ ஒரு வேல சொன்ன பாத்தியா ஃபிளிப்கார்ட்ல அது என்ன ஆச்சு
ஆ அதுவு இருக்கு ஆனா அது உங்களுக்கு செட்டாவுமா கேட்டா கொஞ்சோ என்னைய பொறுத்தவரை அது உங்களுக் கு உடன்பாடுக்கு ஆகாது நா என்ன சொல்றன்னா ம் இந்த மாரி பார்ட் டைம்ல வேறதா வேல ஷியாம் அவர் நம்ப நண்பர் இருக்காற்ல்ல அவருடைய இதுல அவருடைய இதுல போனீங்கன்னா இருக்கு மாச உங்களுக்கு மினிமம் ஒரு எட்டாயிரம் ஆச்சு உங்களுக்கு கடைக்கு ஆ அந்த மாரி இது பாத்துட்டீங்கன்னா அது உங்களுக்கு நெரந்தரமா இருக்கு நீங்க அத படு நீங்க அத படிச்சு முடிக்கிற வரையு நீங்க அதுக்கு போலா புரிஞ்சுச்சா அய் சாயந்தரத்துக்கு மேல
ம் ம்
ஆ அந்த மாரி ஒரு இத பத்துட்டோம்னா அந்த எடத்துல போட்டியே இருக்காது புரிஞ்சிச்சா உங்களுக்கு ஆ ரொம்ப பழக்கோ உங்கமாட் டுக்கு நிம்மதியா இருக்கலா அது ஒண்ணு அது ஒண்ணு ரெண்டாவது என்னன்னா இன்னொரு வேல இருக்கு அதுதா நம்ம வண்டியோட்டி சம்பாதிப்போம்ல
ஆமா ஆமா ஆ
அதுவு இருக்கு அது இப்போதைக்கு நம்ம இங்க நம்ம ஊர்ல ப அப்டினா வண்டி வந்து வாடகைக்கு வரு புரிஞ்சிச்சா
ம் வாடகைக்கு ஆ அ
வண்டி வாடகைக்கு ஒரு மாசத்துக்கு அந்த மாரி புரிஞ்சிச்ச உங்களுக்கு மாச வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு ஐயாயிரம் வரு
ம்
அ அந்த மாதிரி வரு நீங்க அந்த மாரி எடுத்துட்டீங்கன்னா நீங்க வண்டி ஓட்டி சம்பாதிக்கிறத தெனமு என்னோட நண்பர் ஒருத்தர் இருக்காரு ஆ அவர் எ கூட ஜிம்முக்கு வர நண்பரு
ம் ம்
அ அவர் வந்து இப்ப லீவுல வந்துட்டு அவர் இதுதா ஓட்டி இருக்காரு தெனமு அ தொள்ளாயிர ரூவா ஆறுநூறுவா சம்பாதிக்காரு மூணு மண் நேரத்துல அறுநூறுவா சம்பாறிக்குறாரு
சரி இப்ப வண்டி வாடக போவ மிச்சோ நம்ம கையில எவ்ளோ இருக்கு
அதுக போக பாத்தீங்கன்னா ஒரு நாளக்கு நீங்க ஆறுநூறுவா மினிமம் அந்த மாரி போட்டீங்கன்னா மாசோ உங்களுக் எவ்ளோ இருக்கு நீங்களே யோசி ஐநூறுவானா மாசோ பதினஞ்சாயிரோ ஆச்சு
சேரி சேரி
ஆர்நூறுவா போட்டீங்க உங்களுக்கு மாசோ வந்துட்டு பதினெட்டாயிரோ உங்களுக்கு வரு வண்டி வாடக அது போக கொஞ்சோ வந்து எரிபொருள் செலவு அதெல்லா போக பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மாசோ ஒரு பத்தாயிரம் உங்களுக்கு கிடைக்கு
சொந்த வண்டியா இருந்தா காசு இன்னு கூட கெடைக்குன்ற
வண்டினா நீங்க அந்த வாடகை இருக்காது உங்களுக்கு வெறு எரிபொருள் செலவு மட்டு தா உங்களுக்கு ஆகு வேற எதுவுமே இருக்காது அது ஒண்ணுதா என்னுடைய நண்பர் ஒருத்தரு இது சம்பாதிச்சு தா ஒரு மூணு மாசமா ஓட்டி ஒரு அறுபதாயிரோ அவர் சம்பாதிச்சு வச்சிருக்காரு
செரி மூணு மாசத்துல அறுபதாயிரமா
ஆமா அவர் வந்திட்டு அ அவர் வந்துட்டு எப்டி சொல்றாருன்னா அவர் ஒரு திட்டமா செய்றாரு திட்டமா அத வேல செய்றாரு
எப்டின்னா ஆ ப்ள பிளான் பண்ணி அவர் போற எடமெல்லா எப்டின்னா அவ் ரொம்ப வந்துட்டு நெரிசலான எடோ பிசியான எடமா தா போவாரு எப்டின்னா ஆற ஆ அந்த மாதிரி எடத்துக்கு மட்டுமே அவர் போய் பண்றதுனால அவருக்கு வந்துட்டு அதோட நேக்குகள்லா அவரு தெரிஞ்சிருச்சு அதோட பிளஸ் பாயிண்ட் எல்லா தெரிஞ்சு அதனால அவர் பண்றாரு அது போக பாத்தீங்கன்னா வாரத்துல கடைசி நாள் அந்த மாரி நாளு விசேஷ நாள் அந்த மாரி நல்ல நாள் அதுக்குன்னு ஒரு சில லொகேஷன்லா இருக்கு அந்த மாரி எடத்துல எல்லா போய் கரெக்டா நின்னு பண்ணு போது அது அவருக்கு கரெக்ட் டா ஒரு நாலு மணி நேரத்துலயே அவருக்கு ஆயிர ரூபா சம்பாதிச்சுடுறாரு இல்ல ரெண்டாயிரமாச்சு சம்பாரிச்சிடுவாங்க அது நாள் பொறுத்த மாரி மாறு அ அ அது பண்ணிட் ட்டோம்னா அது நம்மளுக்குன்னு பிளஸ் பாயிண்ட்டே என்னன்னு நம்ம யாருக்கு பதில் சொல்லணு எந்த விதமான அவசியமு கெடையாது புரிஞ்சிச்சா உங்க ஊர்ல அந்த மாதிரி எதுவு இருக்கா சொல்லு கேப்போ
எங்க ஊர்ல அந்த மாதிரி எதுவு இல்ல அதுக்கு பதிலா வந்துட்டு நீ சொன்ன பாத்தியா கட கடயா போய் வேல பாக்குற மாரி அந்த மாரி தா இருக்கு பார்ட் டைம் ஜாப் இருக்கு நம்ம அந்த ஆன்லைன்ல வண்டி ஓட்டுறது அதெல்லா கெடையாது
ஆ ஆன்லைன்ல அந்த மாரி பண்ணமுன்னா நம்ம யாருக்கு பதில் சொல்ல தேவையில்ல அது போக வந்துட்டு ஸ்கூட்டி அப்டின்னு எடுத்தோம்னா உங்களுக்கு வந்துட்டு அடிஷ்னல் ஒன்னு புதுசா கொடுக்குறாங்க அந்த ஆப் அந்த இதுல எப்டின்னா முன்னாடி வந்து லக்கேஜ் வச்சு வச்சிக்கலா ரெண்டுசி இரு சக்கர வாகனம்னா பெரிய வண்டினா அது வைக்க முடியாது சின்ன வண்டினா வைக் இலாமல்ல அதனால அடிஷ்னல் அமௌண்ட் அப்டின்னு ஒரு சில இது போட்டு பண்ணறாங்க இப்ப புதுசா
செரி இப்ப ஸ்கூட்டி வச்சணும்னா கூடுதலா காசு தருவாங்கே
ஆமா கூடுதலா அஞ்சு பெர்சன்டேஜ் கணக்கு
சேரி சேரி ஆ ஆ ஆ
வந்து இருக்கிற காசு கொஞ்சோ அதிகமா வரு கூடுதலா அது போக பிளாட்ஃபார்ம் ஃப்ரீ புஃபுல் ஃப்ரீயா இருக்கு ஸ்கூட்டி ஓட்டனோம்னா புரிஞ்சிச்சா உங்களுக்கு அது ஆ இந்த மாதிரி நெறைய ஆமா அதுக்கேத்த மாரி காசு இருக்கு அது போக உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மாசோனா போனஸ் ஐயாயிரம் குடுப்பாங்க
அ
ம் புரிஞ்சுச்சா அவுங்க இது என்னன்னா ஒரு மாணவன் சேரும்போது அவனுக்குன்னு ஒரு எண் இருக்கும்ல நம்பரு
ஆமா
நம்பர் மூலியமா சேரும்போது போனஸா குடுக்குறாங்க ஒரு சில அமௌண்ட் அத கிளைம் பண்ணி பண்ணலா
சேறப்ப ஒரு நம்பர் குடுத்து அதுக்கு அந்த மாரி காசு
அ அதுவும் கெடைக்குது அதனால அப்பிடி பண்றது தான் பெஸ்ட் என் நண்பர் ஒருத்தரு இப்பிடிதான் அவர் வந்துட்டு இப்போ இப்பிடி தான் பண்ணி ஸ்டாக் மார்க்கெட்லலாம் அவர் விச அவரோட காசுகளை வெளையாடுறாறு அதுலதான்
தெரில தா சம்பாரிச்சு ஸ்டாக் மார்க்கெட்ல காச போட்டு அதுல இன்னும் காசு பெருக்குறாப்புல
ஆ அந்த மாரி அவரு வந்துட்டு ஏன் அதுதான் மூளைக்கு மூளைக்கேத்த காசுதான்
ம் திடீர்னு காச பாத்து செலவழிக்கனு திடீர்னு ஸ்டாக் மார்க்ல நம்முளுக்கு விவரம் தெரி்ஞ்சவுங்கதான் போட முடியும் தெரியாம போட்டோம்னா காசு
தெரியாம அவரு வந்து பெரிய பெரிய அமௌண்ட் போடுறதுல்ல அவரு வந்து கொஞ்சம் கொஞ்சமா காசு தான் போடுறாரு ஒரு ஆயிரம் ரூபாய் அந்த மாரி போட்டு அவர் கெடைக்கறது மட்டும் தான் எடுத்து தேவையான ரிட்டர்ன்ஸ் மட்டும் அவரு எடுத்து தர்றாரு அது இப்ப பழகுறாரு அதுக்குமே ச்சுறாரு அது இப்ப பழகுறாரு அதுக்குமே ஒரு காசு வேணும்ல அடுத்தவங்க சம்பாதிச்சு ச்சுருவாறு அத அத எப்பிடி சம்பாதிக்கணும் அவருக்கு தெரியும் இல்ல
ம்
ஆ அதுதான் அத பிளான் பண்ணி பண்றாங்க அதுதான் இப்போ முக்கியம் யாருக்குமே அது தெரிய மாட்டேங்குது இல்ல சொல்லு நன்பா நீ சொல்லு கேப்போம்
கிளாஸ்லேயும் வந்துட்டு இந்த மாரி இன்னொருத்தர் வந்துட்டு ஸ்டாக் மார்க்கெட்டில்ல காச போட்டு எடுத்தாறா சேவல் சண்டைக்கு வுட்டு காசு சம்பாரிப்பாப்பல என்னென்னமோ சொன்னாங்க என்னனு தெரியாது தெர்ல அத பத்தி விசாரிச்சா தா தெரியும்
ம் அதுவும் இருக்கு ஆனா அது வந்து சூதாடுற மாரிதான் காசு குடுத்து அது இந்த மாதிரியும் தேவயில்லை நம்ம இப்பிடியோ கொஞ்சம் நேர் வழியாவும் ஒரு சில இதெல்லாம் இருக்கு நம்ம அந்த வழியா போயிட்டோம்னா கொஞ்சம் நல்லது அது போக நம்ம இத நம்மளே பாத்துக்கலாம் அதுதான் நம்ம இங்க வெளியூர் துல வர்ற வந்து கஷ்டப்படும்னு அவசியம் இல்ல சின்ன சின்ன வேலை செஞ்சு நம்பளோட நம்பளோட தேவைகள நம்மளே பூர்த் ச்சு பண்ணிக்கலாம்ல ம் எதுவும் அவளக்கா அப்பா அம்மா கிட்ட கேக்கணும்னு எந்த விதமான அவசியமும் இருக் ருக்காது ஆ அதுதான்
நம்ம கை செலவுக்கு நம்மளே செலவுழச்சிட்டு நம்ளே வேலை பாத்தாதான் கரெக்ட்
ஆ அதுதான் ஆ எல்லா எடத்த துலுமே எல்லா காசுமே நாம அவுங்கள்ட கேக்க முடியாது நம்ம ஒரு சில செலவ நம்மளோடத நம்மளே பாத்துகிட்டோம்னா அதுதான் நம்புளுக்கு நல்லது நம்புளுக்கு வயசு ஆச்சுல்ல
எனக்கு தெரிஞ்ச இன்னொரு நண்பர் வேற இருக்காரு அவர் என்ன சொல்றாரு் நம்மளே சாம்பாரிச்சு நம்மளே பொருள் வாங்கினாதே உண்டு இல்லாட்டி ஈகோ ஹேட் ஆயிரும் ஈகோ ப்ராப்ளம் வந்துருன்ராரு என்ன சொல்றது
ஆ ஈகோ வந்துட்டு ப்ராப்ளம் வருமான்னு கேட்டா வரு ஆனா அதுக்குன்னு ஒரு சில இது இருக்கு நம்ம அத வாங்கி பிரயோஜ ஜோனமோ ஒரு சில வெஷ்யங்கள் பண்ணா அப்பா அம்மா அத கோவப்பட மாட்டாங்க
ம் அவர் என்ன சொல்றாரு நா அந்த பொரு ம் ம் அவரு என்ன சொல்றாரு நா அந்த பொருள வாங்கிட்டு இந்த பொருள நா யூஸ் பண்ணும் போது யாராவது வந்து கேட்டாங்னா அது ஏ பொருளு அப்டின் நா வந்துட்டு பெருமையா சொல்லிக்கலா யாரு கேக்க மாட்டாங்க
அது இருக்கு அது வந்துட்டு ஆ ஆ ஆ ஆ எனக்கு புரிஞ்சது நம்ம சம்பாதிச்ச காசுன்னா நம்மளோடது அப்படி யாருக்கு எந்த விதமான பதில் சொல்ல வேண்டிய அவசியோமில்ல அது உங்களுக் புரியுதா ம் அந்த மாரி எடுத்துட்டீங்கன்னா நல்லது
வீட்லருக்கே என்ன செய்றது
ஆ எல்லாருமே ஒரே மாரி கெடையாதுல்ல ம் புரிஞ்சதா
ஒன்னாவ இருக்கீக
ஆ அதேதா நண்பா என்ன செய்யறதுனே தெரியல எங்கயாது வெளியூர் போகலான்னு இருக்கே நண்பா அடிக் கிற வெயிலுக்கு எங்யா குளிர் பிரதேசம் வேற எங்கேயாவது நான் போகலான்று நா இருக்கிறே
அ அதா கெ கெணத்து சைடு ஏதாவது போய் குதிக்க வேண்டியது தான டம்முன்னு
ஆ அங்கதா போய் குதிச்சோ குதிச்சா அங்க ஒரு பாம்புருக்கு தண்ணிக்கி சைடுல
சேரி
ஆ அதுனால ரொம்ப பயமாருக்கு இப்ப அங்க போகுறக்கு
எதுவு கிளீன் பண்ண மாட்டாங்களா பராமரிக்க மாட்டாங்களா அந்த கெணத்த
இந்த ஊர்ல அந்தளவுக்கு ஒண்ணு பராமரிப்பு கரெக்டா இல்ல நண்பா அதனாலதா நாங்க இப்டி இருக்கு
ம் ம் கெணரு சொந்தக்கார்ரு பண்ணிதான ஆகனு அதெல்லா
ஆ அது பண்ணதா செய்யணு ஆனா அவங்க அத யூஸ் பண்றதே இல்லயே அவுங்க வந்து போர் போட்டர்றாங்க அதனால அதுலருனு நிலத்தடி நீர்லந்து அவுங்க அத எடுத்துர்றாங்க அவுங்க வந்து இப்போன்னா அந்த ஆ ம் இப்ப மோட்டர்னா பாத்தீங்னா அதுக்கு கரண்டு செலவு இருக்குற ஊத்துல தண்ணிலருக்ரதல அதுல எடுப்பாங்கல்ல இப்ப போர்னா ஆட் டோமெட்டிக்கா ஒரு ஸ்விட்ச் போட்டா போது எங்க போனாலு அது வந்ருதுல்ல உங்ளுக் ஈஸியா நேடியா அங்கே சப் ளை பண்ணிர்றாங்க மோட்டர்னா நீங்க அந்தந்த எடத்துக்கு போய் ட்யூப்ய சொருகி லைனு குடுத்து எ அது எல்லாமே பண்ண வேண்டியதுருக்கு புரியுதா உங்ளுக் கு ம் ஆ அப் அப்டியே உங்க ஊர் விவசாயோ அத பத்தி கொஞ்ச சொல்லே எப்டிருக்கு உங்க ஊரு
எங்கூர்ல எங்க எங்க பாத்தாலு விவசாயந்தே பண்ணிட்ருக்காய்ங்கே என்ன செய்றது எல்லாப்போ படிச்சு முடிச்ட்டு விவசாயத் துக்கு எறங்கறாய்ங்க கேட்டா வந்துட்டு எஜிகேஷ்னல் ஃபார்மர் அப்டின்றாகே என்ன செய்றது
ஆ ஆ அது நல்லது தானே நம்மளோட வேலை நம்மளே பாத்துகிட்டா நம்ம எடத் துல நம்ம தா ராஜாவா வாழலா
ம் ஒ நண்பர் இன்னொருத்தர் என்ன சொல்றாரு படிச்சு முடிச்ட்டு வேல கடிக்கல்னா பெசாம்ம நல்ல மாட்ட வாங்கி பால கறந்து ப் சாட்டுக் வித்துனா ப் சாட் காஸ் சம்பாரிச்ட் தெரியு அப்டின்றாரு ஒவ்வொருதவங்களுக் ஒவ்வொரு ஐடியாவருக்கு ம்
தர்த்துல பரவுது நாலு லெச்சம் போட்டா அ அடுத்த மாசோ மாச மாச ஒர்லெச்சருவா சம்பாரிக்லா அப்டின்னு அது எனக்கு தெரிஞ்சச்சு பால தயிராக்கி தயிர மோராக்கி மோர வெண்ணயாக்கி இப்டி வீங் ங்க அப்டின்னு சொல்றாங்க ஆனா அது சொ சும்மா கெடையாது அந்த எடத்ல நெறயா கஷ்டங்களு இருக்கு அந்த ஒரு மாட பாக்ணுன்னா அதுக்காக எடுக்குணுல்ல அதுக் சாப்பாடு போடோணு அது கரட்டான ஒரு புண்ணாக்கு அந்த புல் டு அது பசுமை தீவனமெல்லா கரெட்டா போட்டாதானே அது கரெகட்டான பால் வரு இல்லாட்டினா அது குடுக்கற லிட்டரு கொறஞ்சிரு புரிஞ்சிச்சா நண்பா சேர் நண்பா எனக்கு வேலருக்கு ஆ எங்கா பாய் வெக்கறே
ம் ம் சேர்